ஹலோ
ஆ வணக்கோ
ஆ வணக்க வணக்கம் அக்கா
ம் நல்லா ருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கங்கா நீங்க நல்லா இருங்கீங்ளா
ம் காத்தடிக்கிற மாரி சவுண்ட் கொஞ்ச அதிகமா கேக்குதுப்பா
ஓ அப்டியா தோ ஒரே நிமிஷக்கா சாப்பிட்டீங்ளாக்கா
ஆ சாப்டாச்சுப்பா நீங்க சாப்டீங்ளா
ஆ ஆ சாப்ட்டே.
ம் என்ன சாப்பாடுப்பா காலைல?
இந்த பழைய சோருன் சொல்லுவாங்கல்ல
நல்லதுப்பா சரியான உணர்வு நல்ல உணவு அது.
ஆமாக்கா நம்பளுக் ஹெல்த்து தா முக்கியோ.
கண்டிப்பா அதுல சின்ன வெங்காய சேத்து சாப்புடுங்க தயிர் சேத்து ரொம்ப ரொம்ப நல்லது.
ஆ ஆ செரிங்கக்கா.
ம் செரிப்பா அதுல பாத்திங்கன்னா நறைய ப்ரோபயாட்டிக் இருக்கறதுனால நமக்கு நம்பளோட வயிறு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்டினு அ டாக்டர்ஸ் எல்லா ரொம்ப அதிகமா அதுதா சாப்படவே சொல்றாங்க காலை உணவா நீங்க அதுவே எடுத்துக்கலா அப்டின்ஸ் சொல்றாங்க.
நானு காலை உணவு டெய்லியு அதுதாங்க்கா எட்த்துக்கிறே ஏனா வயித்து வயிறு கொஞ்சோ சுத்தமா இருக்கு ஆரோக்யமாருக்கு.
நல்லதுப்பா வயிறு சுத்தமா இருந்தா தா நம்மளுக்கு பிரெயின் நல்லா ஒர்க் ஆகு.
ஆமாக்கா ஆமாக்கா.
ஆமா. இப்ப நா கூட எ பசங்களுக்கு பாத்திங்கன்னா பழைய சாதோ வந்து அதுங்க சாப்ட மாட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா காலைல எந்திரிச்சு பல்லு வெளக்கிட்டு வந்த ஒடனே அந்த பழைய சாத தண்ணி இருக்குல்ல நீராகாரோன் சொல்லுவாங்கல்ல. அது வந்து ரண்டுப் பேருக்குமே ஒரு ஒரு டம்ளர் குடுத்துருவே சாதோ சாப்பட மாட்டாங்கங் கறதுனால அதுக்கப்புறோ டெய்லியிமே குடுத்துருவே அது மழையாருந்தாலு செரி அ பனியா இருந்தாலு செரி ஆ சளி புடிச்சிருந்தாலுமே நா காலைல பாத்தீங்கன்னா பல்லு வெளக்கிட்டு வந்த ஒனே ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு டம்ளர் குடுத்துருவே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற சாப்பாடு குடுப்பே அந்த கஞ்சி மாதிரி சத்து மாவு கஞ்சி அந்த மாதிரி குடுக்கறது.
நல்லதுக்கா நல்லது.
ம் பழைய சாதோங்கிறதுனால அத சாப்பட்றது இல்ல எம் பசங்க அதுங்களுக் பிடிக்க மாட்டிங்குது. அதனால தண்ணியா குடுத்துர்றது வேற வழி இல்லாம.
அக்கா உங்க ஊர்ல திருவிழா அந்த மாரி எதாச்சு நடக்குமா?
கண்டிப்பா இப்ப கூட திருவிழா நடந்துட்டுதா இருக்கு ஒரு வாரமா நடந்துட்ருக்கு எங்க ஊர்ல வந்து திரௌபதி அம்மன் இருக்கு அதுனால. ஆ பதினஞ்சு நாள் வரைக்கு அ
ஆமாக்கா ஆமாக்கா எங்க ஊர்லியு த்ரௌப்பதி அம்மன் இருக்காங்க ஓ சொல்லுங்க சொல்லுங்க.
அ எத்தனா நாள் வரைக்கு உங்க கோயில்ல திருவிழா நடக்கும்ப்பா?
பத்து நாள் நடக்குங்க்கா டெய்லி ஒரு ஒரு சாமி ஊர்வலோ வரு. அதா ஒரு நாள் அம்மன் வருவாங்க ஒரு நாளு கர்ணன். த்ரோபதி அதா லைனா வருவாங்க அது நம்மளுக் கரெக்ட்டா தெர்ல எனக்கு.
நல்லது. ஊர்வலன்னா வீடுங்களுக்கு வந்து சொல்லுங்மா.
பதனஞ்சு நாள் நடக்குமா உங்க ஊ
ம் பதினஞ்சு நாள் நடக்கு எப்டின்னா பாத்திங்கன்னா. அம் அம்மன் வந்து திரௌபதி அம்மன் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனரோட சேந்து தோழிகளோட சேந்து ஒரு நாள் மட்டுந்தா வரு நம்ம வீட்டுகு நம்ம வீட்டு வாசலுக்கு ஊர்வலொ வரு. மத்தபடி வந்து கோயில்லியே மண்ட அப்பிடின் சொல்லிட்டு கோயில்ல வெச்சி ஊர்ல இருக்கறவங்க எல்லாரு ஒவ்வொருத்தவுங்க வந்து பிரசாதோ பண்ணி குடுத்து அபிஷேகத்துக்கல்லா குடுத்து சாமிக்கல்லா துணி எல்லா எடுத்து புது துணிலா எடுத்து குடுத்து அந்த மாதிரி மண்டப்படி பண்ணுவாங்க. ஊர்ல இருக்க எல்லாரு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு பண்ணுவாங்க.
ஆமாக் எங்க ஊர்லியு அந்த மாரிதாங்க்கா ஆனா டெய்லி சாமி வந்து ரெண்டு வேள டெய்லி வரு. நைட் நைட் வந்து வேற வேற சாமி வரு அதா ரெண்டு வேள காலி லியு வரு நைட்டு வரு சாமி. அதா பத்து நாளு கொஞ்சோ கிராண்டா பண்ணுவாங்க. பத்தாவ்து நாள் தீ மிதி
ஆ ஆமா இப்ப எங்க ஊர்ல கூட ஒரு வாரமா நடந்துட்ருக்கு. வர்ற ஞாயித்துக்கிழம பால் கொடோ திங்கக்கிழம வந்து தீமிதி திருவிழா நடக்க போது
ஆ சூப்பர்க்கா
ஆமா அந்த மாதிரிதா இது வந்து பதினஞ்சு நாள் முன்னாடிலா பாத்தீங்கன்னா ஆ பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ம் இருவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மாசோ மூணு மாசோ அந்த மாரில்லா கத கத சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்குமா அந்த திருவிழா அப்பறம் பாத்தீங்கன்னா கொஞ்சோ கொஞ்சமா குறையி இப்ப யாருக்குமே நேர இருக்கிறது இல்லையா நேர இருக்குறது இல்ல எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கறதுனால ப்ப அப்டியே கொஞ்சோ கொஞ்சமா குறஞ்சு இப்ப போன திருவிழா பாத்தீங்கன்னா ஒரு மாசம் நடந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளா குறஞ்சிட்டு
எங்க ஊர்ல எப்டினா இந்த திருவிழா வந்து கொஞ்சோ அடிக்கடிக்கு நடக்காது இது கொஞ்ச நாள் விட் ட்டு தா நடக்கும் கொஞ்ச வருஷ கழிச்சுதா எப்டினா ஊர்ல இருக்கவங்க எல்லாமே காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டுறவங்க எல்லாருமே கோவிலாண்டேயே இருப்பங்க வீட்டுக்கு போக கூடாது சாப்பாடு வந்து கோவிலாண்டே திரும்ப தருவாங்க அவுங்களுக்கு அவுங்க வீட்ல இருக்கவங்க
நல்லது நல்லது ஆ
அந்த மாரி பழக்கோ எங்க ஊர்ல
ஆ அ ம் இங்க வந்து வருஷ வருஷ ஷமே திருவிழா நடக்கு ஆமா வருஷ வருஷோ திருவிழா நடக்கு பதினஞ்சு நாள் ஒரு மாசம் வரைக்குமே நடக்கு
அதா இங்க நத்துவாங்க அம்மனுக் த்து வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முற அந்த மாரி நடத்துவாங்க
ஆ
ஏனா எங்க ஊர்ல கு எல்லா சாமியுமே இருக்கு ஆ
ஓ
அதனால
ம் நல்லதுப்பா வேற நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் இப்பதா படிச்சு முடிச்சிருக்கேங்கா
என்ன படிச்சிருக்கீங்கப்பா
நான் எம்எஸ்சி படிச்சிருக்கே
நல்லது ஜாப் எதுவு போலயா
ஜாப் இப்ப தா கா எ முடிஞ்சது காலேஜ் முடிஞ்சது இப்ப தா சர்ச் பண்ணிட்டு இருக் துக்கப்புற தா போனு
இப்ப டிகிரி பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்க்கு தா பிரிப்பேர் பண்றாங்க நீங்க அது மாதிரி எதுவு பண்ணலையா
எழுதுவே மோஸ்டா இப்பத்திக்கி ஐடியா இல்ல
அத பாத்தீங்கன்னா பேசிக்லேருந்தே நம்ம வந்து வந்துகிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு வின் பண்ணல பாத்தீங்கன்னா நெறய போட்டி அதுல ஏகப்பட்ட போட்டி இப்ப நா நா எழுதுறப்பெல்லா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல நா எழுதுறப்பெல்லா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு போட்டி கிடையாது
ம் ம்
ஹ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப படிக்கிற பசங்களே டிகிரின்னு போய் ஜாயின் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா காம்படேட்டிவ்கு எக்ஸாம்க்கு ப்ரிபேர் ஆயிடுதுங்க
ஆமா ஆமா அதுக்குன் தனியா கோர்ஸ் போய் அதுக்குனு பிரிப்பேர் பண்றாங்க இப்பல்லா
ஆமா நீங்க அந்மாரி பண்ணலயா
நா அந்த மாரி யாரா இன்ட்ரெஸ்ட் அந்தளவுக் ஒன்னு ஐடியா வர்ல அப்டி எதாச்சு போ போ வந்தா உக்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி படிச்சு எழுதலானுருக்கே
சரி சரிப்பா
ஒங்களுக்கு இப்ப இந்த ஜேஇ எக்ஸாம்லா இருக்குல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாமு காம்படேட்டிவ் எக்ஸாமு அத பத்தி ஏதாவது தெரியுமா
ஜேஇ பத்தி கேள்விப்பட்டிருக்கே ஆனா ரொம்ப அந்த அளவுக்கு தெரியாது அ இதேல்லா
ம் ம் கோச்சிங் பத்திலா தெரியாது
ஆ ஆமா அந்தளவுக் தெரியாது
ம் செரிப்பா செரிப்பா எனக்கு கூட எ பையன ஜே இ எக்ஸாம் எழுத வைக்கணுனு ஆச எனக்கு நீட்டுக்கு போறதுக்கு விருப்போ இல்ல ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டு வந்து எனக்கு விருப்போல்ல எ பையனா பாத்தீங்கன்னா ஜே இ படிக்க வைக்கணு எக்ஸாம்ல வின் பண்ண வைக்கணுனு எனக்கு ரொம்ப ஆச அது வந்து நா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அது அது ஆமா ஆமா ஆமா ஃபர்சன்டைன் சொல்லிட்டு அது வந்து ஒரு மார்க்குக்கு ஒரு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க
ஆ
அந்த மாரி கொஞ்சோ ரொம்ப டஃப் அது ஆனா வின் பண்ணி மட்டு போயிட்டம்னா நம்ளோட லெவலே வேற
லைஃப் ஸ்டைலே மாறிடும்
லைப் ஸ்டைலே சுத்தமா மாரிடு டோட்டலா மாரிடு நம்ப எங்கயு இருக்கலா அது கொஞ்சோ ரொம்ப கஷ்டப்பட்னு இப்ப கஷ்டோ டாக்கா பின்னாடி நல்லாருக்களலா பின்னாடி கஷ்டப்பட வேணா சந்தோஷமா இருக்கலா
ஆஹ்
அப்டித தா நா சொல்லிகிட்டுருக்கே இவர் என்ன பண்ணுறாறோ தெர்ல
இல்லக்கா படிக்க வெய்ங்க நல்லதுதா
அது கோச்சிங் போனோ பாத்தீங்னா எங்க ஊர் கிராமோ வெளியில எங்கேயுமே அதிகமா போவே முடிய மாட்டேங்குது
இப்ப ஆன்லைன்லயே சில கோர்சஸ்ல்லா எடுக்கறாங்க
ஆமா ஆமா
நீங்க அந்த மாரி வேணா ஆனா வந்து நம்ம ஆன்லைன்ல படிக்கனுனா அந்தளவுக்கு இன்ட்ரஸ்ட்டு படிப்பமான்றது சந்தேகம்தா
கண்டிப்பா அது ரெகுலரா போய் படிச்சு கண்டிப்பா இருக்காது ஃபோன் னோன்றதா ஞாபககோ வருது ஃபோனேதா பாத்துட்டு உக்காந்துருப்பா எப்ப பாத்தாலு
எல்லாருமே தக்கா சின்ன பாப்பா கூடோ இப் ப்போ போன் வந்தாதா சாப்பாடு சாப்பாடு காட்டி வுற்றாங்க இப்போ
ஆமா போன கையில குடுத்தா சாப்பாடே குடுக்குறாங்க பஸ்ல ட்ரெயின்ல எங்க பார்த்தாலு அந்த பசங்க ஃபோனோடே தா உக்காந்துருக்கு
இதுக்கு முன்னாடி நா எ சின்ன வயசுல இருக்கு போதெல்லா உன்ன தூக்கின் போயிடுவாங்க சாப்டலனா அப்டி மெரட்டி ஊ என் காலம் போயி
ஆமா
இப்போ வந்து போனு வீடியோ வந்தாதா பசங்களே சாப்பற்றாங்க அது ஒரு மைண்ட செட் அது பழகி வச்சிருக்காங்க பசங்ள
உண்மை தா அது பாத்தீங்கனா இந்த கொரோனா காலத்துல அந்த ம் லெசன்லா பாத்தீங்கன்னா மொபைல்லே வருது நம்மல பாத்தா படிக்கணுங்ற ஒரு நெலம வந்ததுக்கப்பறோ புதுசல்லா ஃபோன் வாங்கினோம்ல ப்ப நா வாங்குன புது ஃபோன் வாங்குன எ பொண்ணுக்காக அது மாரி அது மாரி பசங்க கைல ஃபோன குடுத்து குடுத்து பழகி இப்போ ரீல்ஸ்லா அதிகமாகிட்டு ஷார்ட்ஸ்லா அதிகமா போடுறாங்க யூட்டுப் சேனல்லா எக்கச்சக்கமா ஆய்ச்சு நீங்க வச்சிருக்கீங்களா யூட்டுப் சேனல்லா
யூடியூப் சேனல்ன்னு இல்ல பாப்ப போயிட்டு அடிக்கடி
ம் அந்த மாதிரி அஹ் அந்த மாதிரி போன கையில குடுத்தோனே பசங்க பாதீங்கன்னா அதுக்கே அடிக்ட் ஆயிட்டு இப்ப எவ்வளோ நல்ல விஷயமு இருக்கு கத்துக்கறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் எவ்ளோவோ இருக்கு ஆனா பசங்க பாத்தீங்கன்னா அந்த ரீல்ஸ்னால தா அதிகமா டைமு வந்து
ஆமா ஆமா டைம் அதுலதா இப்ப மோஸ்டா எல்லாருமே ஸ்பெண்ட் பண்றாங்க அதுலயே தா போய்டுது
ஆமா அதுல பாத்தீங்னா சில நல்ல விஷயமும் இருக்கு இப்ப அதுல பாத்தீங்கன்னா பேமஸ் ஆகறாங்கல்லா பாத்தீங்கன்னா நெறைய டி வி சேனல் எல்லா கூப்படறாங்க அதனால ஆமா அதுல நல்லா ப்ரசன்ட் பண்றாங்க அதுல அவங்க லைஃப் ஸ்டைல் மாறுது அந்த மாதிரியான நல்ல விஷயங்களு இருக்கு இருந்தாலு நம்ம லைஃப் பியு நம்ம டைமையு வந்து வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல இந்த நிம்ஷொ போயிட்டுனா திருப்பி இந்த வாழ்க்கில இந்த நிமிஷொ ஒன்னு வராது
ஆமா நல்ல விஷயொனு பாத்தீங்னனாலு எவ்ளவோ இருக்கு நம்பல்லா ஒரு டவுட்னா டிஸ்னரிய பொரட்டுவோ இப்ப எல்லா ஒரே நிமிஷோ நெட்ல போட்டுட் பெய்றாங்க எதாச்சு வேணுனா கூட
ப்ப அ ஆமா அப்பெல்லா அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு ஒவ்வொரு விஷயமு தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே இப்ப வந்து ஃபோன எடுத்தால நம்ம எல்லாமே கத்துக்கலா
ஆமா ஆமா
ம் காம்படட்டிவ் எக்ஸாம் கூட இதுலயே பிரிஃப்பர் ஆகலாம் அந்த மாதிரி நெறைய ம் சமையலருந்து எல்லாமே வந்துருது ஃபோன்ல அது மாரி நெறைய விஷயோ இருந்தாலு ஜ பசங்க கெட்டு போதுங்குளா ஃபோன கீழே வைக்காம அதுலந்து எனக் பெரிய பிரச்சனையாகுது எ ப எ பைய அப்படிதா ரொம்ப மோசோ அவ கரெக்ட்டாருப்பா அவ வேலையில வந்து அவ கரெக்ட்டாருப்பா அவ டென்த்ல நல்ல மார்க்தா இருந்தாலு பாத்தீங்கன்னா அந்த ஃபோன் இல்லாம இருந்தா இன்னு கொஞ்சொ நல்லா மார்க் வந்துருப்பானோங்ககுற ஒரு ஒரு இது எனக்கு
அக்கா சர் இதோ நா கால் பண்றங்கா
நன்றிப்பா